நல்லா இருக்கே தோழி
ஆ தோழி வேண்டாமே அப்டியே பேசலாமே நல்லா இருக்கு
கண்டிப்பா நல்லா இருக்க தோழி இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பாரம்பரிய உணவு வகைகள பத்தி பேசலாமா
ஆ பேசலாமே பேசலாமே
உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச பாரம்பரிய உணவுகள் உங்க பாட்
இந்த சிமிளி உருண்ட சிமிளி உருண்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆ கேள்விப்பட்ரும்ப தோழி ஆனா நா செஞ்சதில்ல தோழி அது
நானு செஞ்சதுல இந்த சிமிளி உருண்ட அப்றொ அந்த கேழ்வரகு ரொ ட்டீ கம்புரொட்டீ
கம்பு ரொட்டி தோச தான ரொ தோழி சொல்றீங்க நீ
அ அ இல்ல த தோசயே இல்லங்க ரொட் டி ரொட்டி மாரி இருக்
சப்பாத்தி மாரியா
சப்பாத்தி மாரி நம்ப சப்பாத்தி தேய்ப்போ இல்லயா
ஆ
இது வந்து கைலயே தட்டுவாங்க எலைலயெ ஆமா கைலயே வந்து தட்டுலயோ எலை லயோ எண்ணெய வச்சு நல்லா தட்டி ஆ கம்பு ரொட்டி குடுப்போ அவ்ளோ நல்ல வாசனையா இருக் கு நல்லாருக்கு
ம்
கம்பு ரொட்டி அதுக்கப்ற அந்த கேழ்வர குல வந்து அம் அ சாந்தர ஸ்கூல் உட்டு வரப்ப கேழ்வரகுல வெங்காயொ காஞ்சமொளகா அதுக்கப்புறோ வந்து நறைய முருங்கக்கீரலா போட்டு நல்லா தட்டி தருவாங்க அப்றோ களி அது எல்லாரு க்கு தெ ரியு களி எல்லாருக்கு தெரியு இந்த மாரி பாரம்பரிய வ எ எ எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதா இப்பதக்கி அ கூழு கம்மங்கூலு
கோ க கம்பங்கூலு அதே மாதிரி ந்த எள்ளு மிட்டாயி
ஆ எள்ளுமிட்டாயி கடலமிட்டாயி கடல மிட் ட்ட இந்த ரவா உரு ரவா லட்டெல்லா இப்போ நம்ப செய்வாங்க ரவா லட்டு செய்வாங்க அதுரஸ் தோ
அதுரசம் சூழியம்
ஆ சுலியம் நீங்க சுலியன்ஸ் சொல்லுவீங்க நா ஸ்சொ எங்க சைடு ஸ்சொயா சொயா உருண்டம்போ ஆமா பச்சைப்பயரு வேக வச்சு வெள்ள போட்டு அத நாம்ப தேங்கா இப்பதா நா சியில அரைக்கிறோ அப்போலா கல்லுல அரைப் பாங்க
ஏதுங்க ரோசி அந்த இது அந்த பச்சபயிரையா
பச்சப் பயிரயு ஆ வெள்ளம் போட்டது ஒரு சும்மா ஒரு ஆட் ஒரு ஆட்டாங்கல்ல ஆட்டி அதுல வந்து ஏலக்கா அப்றோ தேங்கா பூலா போட்டு ம் மைதா ல
மைதாவ இது பஜ்ஜி உருண்டற மாரி இது பண்ணி அதுல அந்த உருண்டைய முக்கி
ஆனா சுட சுட குடுத்தா நல்லா இறங்
நல்லா இருக்கு ஆமா அதெல்லா இந்த தீபாளி ப பலகாரத்துல வந்து மா எப்போமே செய் செய்வாங்க இந்த வட சுழியு இதெல்லாம் இதெல்லா கண்டிப்பா செய்வாங்கல்ல
ம் வட சுழியு அப்புறோ உருளக்கிழங்கு பொரியலு வாழக்கா பொரியலு சாம்பார் சா ஒரு ரசம் இருக்கு பாயசம் பயசோ ம் பயாத்துல நெறைய இப்ப இருக்குல்ல பச்சைப்பயறு பாயசம்விலா குடுப்பாங்கல்ல இந்த பிரசாதத்துக்கெல்லா அரிசிலே செய்வா ஆமா மா எனக்கு இ ந்த முஸ்லிம்து இந்த இந்த கீர் புடிக்கு பாஸ்மதி ரைஸில் ப்டியே செ செய்வாங்க பாத்ர்க்கீங்களா அது ஆமா அது கீர்ன்னு சொ சொல்லுவாங்க நல்லாருக்கு கீ அந்த பாயசை ஆமா ரைஸ்லயே நல்லா செஞ்சு நல்ல மில்க் மெய்டு நெய் ய் அப்புறோ அந்த முந்திர் ரி அதெல்லா போட்டு
ம்
கஅந்த பாயசோ எனக்கு ரொம்ப பிடிக்
நீங்க எப்டி தோழி உங்களோட உணவு முறைகள் நீங்க எப்டி ஸ் செய்வீங்க ஆ உங்களுக்கு எப்படியான உணவு புடிக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கார வகை உணவு புடிக்
எனக்கு நல்ல காரசாரமா புடிக்குங்க நான்வெஜ் ரொம்ப நல்லா சாப் டுவே நான்வெஜ்ல எல்லாமே சாப் ப்புறுவே
எப்டி வீட்லேயே சமைச்ச உணவுகள் நெறைய சாப்பிடுவீங்களா இல்ல வெளியில வாங்கி சாப்பிடுவீங்களா அத இது பண்ணுவீங்களா
அப்ப அதுக்குன்னு வீட்டு வீட்டு சாப்பாடு அப்படியே போமாட்டே ஒரு நாள் ஒரு ஒரு ஒரு மா போர் அடிச்சிச்சு ஒரு மாரி இருந்துச்சுனா வெளியவு ட்ரை பண்வோ நா ஆட்டுக்கால் சூப் இப்ப சாப்புடுவோ வெளிய ரத்த பொரியள் சாப்பிடுவோ
ஓ எப்டி நீங்க அசைவு உணவுன்னு வந்து வாரத்தில் நெத்துநாலு அப்டின்னு வச்சுப்பீங்களா இல்ல எப்டி
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நகு கவல இல்ல நான்வெஜ் இருக்கு வெனஸ்டேவு கல்யாணத்துக்கு முன்னாடியிலருந்து அம்மா வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவு நான்வெஜ் கண்டிப்பா இருக்கு மீனார் ஒரு மீனார் கோ இல்லன்னா சிக்கனா இருக்கு இல்லன்னா முட்டையா இருக்கு இல்லன்னா கருவாடாச்சு இருக்கு அத வந்து நா ஆமா ஏதாச்சு ஒரு நான்வெஜ் இருக்கு அப் ப்டி எதுவுமே இல் இல்லியா நைட்டு வரப்ப ஏதாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை வாங்கிட்டருவாங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டருவாங் க எல்லா ஒரு குஸ்கா வாங்கிட்டு வ
ஆமொத்துல்ல புதன்கெழமன்றத வந்து எப்பவ்மே
ஒரு நான்வெஜ்ஜு நாள் மாரி ஆயிடுச்சு ஆமா வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நான்வெஜு இருக்கு அப்ற கல்யாண ஆயிட்டதுக்கப்றமு எனக்கு அதேவே ஃபா இங்க கொஞ்ச ஃபாலோ பண்ணெ நானு
ஓ அதே மாதிரியே எப்டி நீங்க சாம்பாரு கார கொழம்பு
ஆ வெப்ப கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் ஒரு கீர இருக்கு ஒரு சாம்பார்ருக்கு கம்பல்சரி ஒரு பொியல்ரு க்கு ஒரு நாள் வந்து சுண்டல்ருக்கு ஒரு நாள் வந் து ஒரு வெரைட்டி ரைஸ் எதாச்சு ஒன்னு இருக்கு முடுஞ்சளவு ஹெல் த்தியா தா செய்வோ வீட்ல வெனஸ்டேனா ஃபுல் ஆமாமா வெனஸ்டேனா ஃபுல் டேவு நான் வெஜ் இருக்காது அவரு கம்பெனி விட்டு வரப்ப வரப் ப சிக்கன் வாங்கிட்டு வந்தாருன்னா அன்னைக்கு புதன்கழம நை ட்டு சப்பாத்தி சிக்கன் கிரேவி இல்ல தோச சிக் கன் கிரேவி இல்லன்னா முட்ட இல்லனா நா சந் ஆமா இல்லன்னா நா சந்தக்கி போனனா கருவாடு வாங்கிட்டு வருவே நெத்திலி கருவாடு அப்பறத் துண்டு கருவாடு வாங்கிட்டு வருவே
ஓகே இந்த சந்தைகள்லா அந்த கருவாடுல்லா நல்லாருக்கூல தோழி உப்பல்லா கம்மியா இருக்குல்ல இந்த இப்ப கடையில வாங்குறதோட ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல வெலயு கம்மியா இருக்கு சின்ன சின்ன
மீ நா சொல்ல மாட்டே ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நாங்க ஆமா எங்ளுக்கு வந்து கேரளா சைட்லந்து அந்த கருவாடு நல்லா
ம்ம்ம்
அது நல்லா ப்ரெஷ்ஷா இருக்குநெத்திலி அந்த பால்சுறா அந்த கருவாடு எல்லா கருவாடுமே இருக்கு நா வந்து மூணு தா இதுவரையு ரிப்பீட்டடா ட்ரை பகண்டிப்பா இது வாங்கிடுவே நெத்திலி வாங்கிடுவே நெத்திலி வாங்கு வே இல்லனா அந்த துண்டு கருவாடுவாங்குவ
இது சதையா இருக்கு அந்த மாதிரி ஏதா அதுல உப்பு அதிகமா இருக்கும்ல தோழி நம்ப நறையா சத மீன் இந்த சுறாமி மீனு இந்த வஞ்சிரோ அ
வஞ்சரோல்லா வாங்குறதில்ல அந்த கருவண்ண என்ன பண்ணுவேன்னா ஒரு சுடுதண்ணில போட்டு போட்டு எடுத்துருவே அத போட்டு ஒரு ஒரு டென்ட் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணில போட்டு எடுத்தேனா உப்பு வந்துரு
ஓ
அதுகப்றோ கொஞ்ச நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுகப்றந்தா போடுவே
சில டைம்ல நம்ம இந்த மாரி சுடுதண்ணில ஊற வச்சாலு பாத்திங்கனா உப்பே போகவே போகாது அது நா சொன்னனே இந்த சதபகுதி நெரயா சதையா இருக்கும்ல சில கருவாடுலா துண்டு கருவாடுனு சொல்லுவாங்கள்ள இந்த வஞ்சரோ இந்த கொடுவாக்கலா பாத்தீங்கன்னா கெட்டு போக கூடாது சொல்லிட்டு நெறையா உ ப்பு போட்டு பதபடுத்திருப்பாங்க அதுல நீங்க என்ன பண்ணாலுமே உப்புதாருக்கு நம்ம உப்பே போட தேவயி இல்ல இல்ல கொழம்பு செஞ்சாலு மெயு அது ரொம்ப அதிகமா இருக்கு சில கடையில நெறையா வச்சிருப்பா அதே சந்தையில வாங்கும்போது ப்ப பாத்திங்கனா அந்த உப்பெல்லா வந்து கம்மியாதாருக்கு
கம்மியாருக்கு கரெட்டாருக்கு அப்டியே பதபடுத்தி காயவச்சி எடுத்துட்டுவருவா இதே நீ பேக்கெட்ல வாங்குனது பாத்திங்கனா ரொம்ப உப்பு ஜாஸ்தியா இருக்
அது பாக்கம்போதே தெரிஞ்சிரு வெல்ல வெள்ளையாருக்கு கரு கு அது கருவாடே தூக்கம் போதே வெய்ட்டாஇருக்க மாதிரிஇருக்கு வெள்ள பூத்து போயி அதோட ஒரிஜனல் அந்த ரத்தகத்த எதுமே இல்லாம பலிச்சினு ஒரிமாரி து பெள்ளயாயிருக்கு அதுலயே நம்ளுக்கு தெரிஞ்சிரு
எனக்கு இப்ப நாங்க மீன் கட வாங்கு குவோ அங்க கூட கருவாட செயேல் பண்றாங்க
ம்
ம் அதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாயிருக்கு
ம் ம்
ம் நீங்கயிப்டி நல்லா நான்வெஜ் பிடிக்குமா வெஜ் புடிகுமா
புடிக்கு நான் வெஜிடேரியனுபிடிக்கு நீங்க சொல்ற மாதிரி வாரத்துல பாத்திங்கனா ரெண்டு நாள் வந்து நான்வெஜ்யிருக் ச எப்பதுமே சண்டேக்கு வந்து எப்போவுமே நான் வெஜிடேரியன் இருக்கு மட்டனோ சிக்கனோ பபிஷ்சோ ஏதாவது ஒண்ணு இருக்கு நடுல பாத்தீங்கன்னா மீன்னு அதிகமா வாங்குறது ஏன்னா நம்ம வீட்டு கிட்ட மத்தனால மீன் வரு பக்கத்திலயே வருதுனால சின் கூடங்கள வச்சுட்டு எடுத்துட்டு வருவாங்கல்ல அவங்க கிட்ட வந்து ரெஷ்ஷாவே இரு
ஆமா ஆமா ஆத்து மீனு
ஆ அத்து மீனு இல்ல இந்த கடல் மீனுங்க வந் ந்து எடுத்துட்டு வருவாங்க ஆ சின்ன சின்னதா தா இருக்கு ரொம்ப பெருஷ் சாதா பெருசா இருக்காது
புரியிது புரியிது
ந்த மீன்ல்லா நம்மதா கிளீன் பண்ணிக்கணு ஏனன்னா இதே நம்ம பெரிய இதுல ஆமா பெரிய மீனா வாங்கனும்னா இல்ல வேற யாரிட்டும் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா அ ஸ்மெல்ல அடிக்கிற மாரி இருக்கு இந்த சின்ன மீன் வந்து அடிக்க தெனைக்கு எடுத்துட்டு வராங்க அதனால அது அவ்ளோ க்ரோ இதுவாக மாட்டேங்குது நல்லா இருக்கு அதனால நாங்க அந்த ஃப்ரெஷஷாவு இருக்கு சைஸ் வந்து சின்னதாதா இருக்கும் அவங்ககிட்ட எல்லா மீனுமே வந்து ம்
டேஸ்ட்டா இருக்கு
ஆ ஆமா ஆமா தோழி இன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க க முள்ளல்லா நம்ம மென்னு சாப்பற மாதிரி எந்த மீன் இருக்கோ அதுல நெறைய சத்து இருக்குன்றாங்க கால்சியம் கன்ன்ட் இதெல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம பெரிய பெரிய மீன் ஆனா நல்லா இருக்காது ஃப்ரை சாப்பலா
னு உண்மையா சொல்லட்டுங்களா எனக்கு வஞ்சரோ வஞ்சரத்துல அப்டி என்ன இருக்குனு தெரியல அத விட அவ்ளோ டேஸ்ட்டான மீன் நெறையா யாஇருக்கு உ இந்த ஷீலா மீனு ஷீலா மீன் நல்லாருக் க்கு பாற நல்லாருக்
பாற ஷீலா மீனு வவ்வாலு அ
அய் ஏதோ ஒரு மீனோட முள்ளு சாப்ட்டா கூட அது கருப்பு சக்க மாரி இனிக்குமா அதேதோ கருப்பு வாவல்தா எதோ சொன்னாங்கனு நெனக்கிறே அது வந்து அவ்ளோ இனிக்குமா அந்த இது கூட
ஓ மத்தி மீன் நல்லாருக்கு தோழி ஆனா அது அவ்ளோ ஸ்மெல் அடிக்கு ஆனா அது அவ்ளோ நல்லாருக்கு என்னன்னா மத்தி வந்து ஆமா இப்போ ஒரிஜினல் நம்மளுக்கு கெடைக்கிறதே இல்ல மத்தி மாரி இருக்குற அதே இதுலதா இப்போ மீனுங்க க்குது அந்த மத்தி நம்ம கழுவம்போதே வந்து தெரியு நம்ம மேல வந்து ஒரு மாரி எண்ண மாதிரி ப படிய ஆரம்பிக்கு அதுதா அந்த ஒரிஜினல் இதுன்றாங்க ஆனால அதுவு நல்லாருக்கு அந்த மீனு சூப்பராருக்கு
பசங்க விரும்பி சாப் சாப்ட மாட்டேன்றாங்க முள் இருக்கிறதுக்காகவே ஒதுக்குறாங்க ஆனா இந்த மத்திலா மின்ன ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு இப்ப வந்து அது மத்தி புரோட்டீன் இந்த யூடியூபர்ஸ் பிரபலப்படுத்தியதுனாலயே அது என்னவோ தெரியல ரேட் எல்லா ஜாஸ்தி ஏறி போச்சு
ஆமாங்க தெரிய மத்தி ஆனா ரேட்டு் அதிகம்தா தோழி முன்னாடி ரொம்ப வெளக்கம்மி இப்ப என்னன்னா நம்ம வாங்க போனாலே நம்ம கேட்டணு வச்சுங்கோங்க இது ஒரு இது என்ன இது ஒரிஜினலா அப்டின்னு கேட்டு தா அவ்ங்க தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லிடுவா இல்லங்க இது வேற இல்ல இது திரிவு கேட்ட ஆமா இதாங்க இது கெடைக்கவே கெடைக்காது அப்டின்றாங்கங்க நம்ம கேட்டதா சொல்றாங்க உ கண்டிப்பா தோழி மகிழ்ச்சி தோழி ஆ நன்றி